ஹலோ
கேக்குதா தோழி
உம் கேக்குது தோழி எப்டி இருக்கீங்க தோழி
நல்லா இருக்கே தோழி நீங்க எப்டி இருக்
ம் நல்லாருக்க தோழி சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டே தோழி நீங்க மதிய உணவு முடிச்டீங்ளா
ம் முடிச்சாச்சி தோழி வீட்டுல இருக்கவங்களா எப்டி இருக்காங்க
நல்லாருக்காங்க தோழி
எற தொக்கு தோழி
செஞ்சுட்டீங்களா
ம் செஞ்சாச்சு தோழி நீங்க சாப்ட்டாச்சா நீங்க என்ன சாப்ட்டீங்க
நா கீரை சாதோ கோவக தோழி மோர் மொளகா
ஓகே தோழி
எப்டி செஞ்சீங்க செய்முறைய கொஞ்சோ சொல்லுங்க
இப்ப எப்டின்னா தக்காளி வெங்காய சின்ன சின்னதா கட் பண்ணிக்கங்க பச்ச மொளகா ஒரு நாலு எடுத்து வச்சு கங்க கருவப்ல அப்பறோ அவ்ளோதா த எண்ண ஊத்தி தக் தக்காளி வெங்காயோ விதக்கிட்டு ரொம்ப நல்லா விதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்குங்க வெ தக் வெங்காய வதக்கு போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்னா ஏனா வெங்காயோ தீஞ்சிடு
ம்
அதனால நம்ம என்ன பண்ணலா தக்காளி வதக்கு போது போட்டுக்கலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்ச நேரோ வெதக்கிட்டு அதுக்கப் றோ எறால்லு மஞ்ச தூள் போட் போட்டு ஒரு வாஷ் பண்ட்டு யராவ தூக்கி போட்டு அவ்ளோதா மொளகா தூள் எறா கொஞ்சம் எண்ணெயலயே வதக்கிட்டு
ம்
மொளகா தூள் போட்டு அவளதா தோழி மஞ்ச தூள் போட்டுக்கணு
ஓகே ஓகே தோழி
கொஞ்சோ தண்ணி உட்டுக்கலா தண்ணி உட்டறாதானே அப்பதா தொக்கா வரோ அந்த மாரி வந்துச்சுன்னா நம்ம ஆமா ஆமா தோழி அந்த மாரி விட்டா நம்ளுக்கு தொக்கா வந்துரோ தொக்கா இது பண்ணலா
சரி சரி
நீங்க எப்டி செய்வீங்க
நானும் அதே போலதா தோழி செய்வேன் ஆனா நான் வந்து எறா போட்டதுக்கு அப்புறம் தான் தோழி இஞ்சி பூண்டு போடுவேன் வெங்காய தக்காளி பச்ச மொளக கருவேப்பில கொத்தமல்லி இதெல்லாம் நல்லா வதக்கிடுவ தோழி என்னைளியே
ஓகே தோழி
எறக்கனது அப்பறம் எறா போட்டு அதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் எண்ணெயில நல்லா வதக்கிட்டு அதுக்கப்பறம் தான் இஞ்சி பூண்டு போடுவேன்
ஓகே ஓகே ஏன்னா இப்போ இஞ்சி பூண்டு போட்டா தக்காளி வெங்காயத்துல போடா வெதங்கிடு தக்காளில போட்டாதான் ஊருல
அதுதான் நம்ப உப்பு போடுறோல உப்பு போட்டு வதக்குறோம்ல அதனால தக்காளி நல்லா வதங்கிடும் நான் வேற தக்காளி வதக்க மாட்டே நல்லா அரைச்சிடுவேன் எனக்கு அந்த தக்காளி பீஸ் பீஸா வந்தா பிடிக்காது அதனால வெங்காயத்த நல்லா வதக்கிடுவேன் தக்காளிய மட்டும் நல்லா அரைச்சிடுவேன் தக்காளியோட பூண்டு கருவேப்பில கொஞ்சோ சீரகோ சீரகம் போட மாட்டேன் பூண்டு கருவேப்பில போட்டு நல்லா தக்காளிய கிரைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல ஊத்தி நல்லா வதக்கிட்டு அது மேலே எறா போட் ஏ அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு மளகாத்தூள் எல்லாம் போட்டு கலறிடுவேன் கொஞ்சம் தொக்கா வேணும் அப்படின்னா ஏதாவது குழம்பு இருக்கு ரசம் சாம்பார் ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் தொக்கா வச்சுடுவேன் இல்லைன்னா டிஃபனுக்கு தொட்டு சாப்ப அப்புற மரினா கொஞ்சம் தண்ணி ஊத்தி கொஞ்சம் கிரேவியா அப்படியே வச்சு
ஓகே ஓகே ஏன்னா இப்ப எல்லாரும் அப்படிதான செய்யறாங்க நைட்டுக்கு எதுனா செய்யணும் தோழி நைட்டு ஐடியா இல்ல னா செய்யணும்
இன்னும் முடிவு பண்ண
ஆமா தோழி ஏன்னா ஈவினிங் ஒரு ஏழு மணி அப்படிதான் செய்வோம் எட்டு மணி அப்படிதான் எல்லாரும் லேட்டா தான் சாப்படுங்க டென் ஓ கிளாக் அப்படிதான் சாப்பிடுவாங்க ஆதனால ஒரு எட்டு எட்டு மணிக்கு அப்படிதான் செஞ்சாதான் ஏன்னா சூடாவும் இருக்கும் சாப்படுறதுக்கு நல்லாவும் இருக்கும்
நான் வந்து நாளைக்கு என்ன சமைக்கணும் காலையில மதியம் இரவு மூணு வேலைக் இன்னைக்கே பிளான் போட்ருவன் தோழி இன்னைக்கே முடிவு பண்ணி அதுக் காகனா என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கியும்
ஓகே ஓகே உம் நாளைக்கு சண்டேனா
ன சண்டே நாளைக்கு இ வந்து தூங்குறது தான் ரொம்ப முக்கியமானது ஒரு பத்து பத்தரை மணி வரைக்கு தூங்கணு அதுக்கப் அப்புறம் டிஃபன் கிடையாது கூழு
ஆமா தோழி
இன்னைக்கு செஞ்சு வச்சடுவேன் நைட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையில எழுந்தருச்சு பூள குடிச்சி ம் அதுக்கு ஒரு நாளு கருவாட் வறுத்தா போது மத்தியானம் நான்வெஜ் ஒரு பதினோர் மணிக்கா மார்க்கெட்டுக்கு போனூன் நெனச்சிட் போங்களே அந்த மீனு எறா நண்
ஆமா தோழி ஆமாமா இப்ப மீனு எறா நண்டுல நண்டுலா அவளோவ் சாப்டாதிங்கா ஏனா சூடு இப்போ
ஆமா இந்த டைம்ல நண்டு சாப்ட மாட்டோ மீனு மட்டு ஒரெண்டு வகையா மீன் வாங்கோ ஒன்னு கொழம்பு வைக்க ஒன்னு வறுக்கறதுக்
ஓகே தோழி
மார்க்கெட்டு போறதுனால எறாவு வாங்ட்டு வந்ருவோ ஏனா வாங்ட்டு வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்டா மறுநாள் இல்ல எப்யாதுஸ் செஞ்சுக்லா
ஆமா தோழி ஆமா
னால நாளைக்கி காலைல அதா ஆட்டு இறைச்சி வாங்குனாங்கனா காலு போட்டி தலக்கறி இந்த மாரி எதா வாங்குவாங்க அப் அப்டி இல்ல மீன் வாங்கிக்லான் சொன்னாங்கனா ஏ விருப்போந்தா
ஓ ஏனா இப்ப ஆடு வந்து குளுர்ச்சி தானே
உம் ஆடுனாலு கறி சாப்ட மாட் டாட் ல தலக்கறி போட்டி இந்த மாரி காலு ஆமா மண்ணீரல் இந்த மாரிதா சடு கறி சாப்டமாட்டோ
ஓகே ஓகே நாங்க கறி சாப்டுவோ ந ஏ
அது எங்ளுக்கு சிக்கனு சரி கறி புடிக்காது மட்டனு சரி கறி புடிக்காதுப்பா
பீஃப்பு
ஆஹா அவரு சாப்டுவாரு பீஃப்பு நா சாப்ட மாட்டே
ஓகே ஓகே ஏனா இப்ப மட்டன் எல்லா கறி நானு சாப்ட மாட் ட அவளுவ் தல கறி அது நல்லாருக்கு மட்டன்ல
ஆமா
அப்ரோ கால் நல்லா இருக்கு கால்லா நாங்க சூப் வச்சுதா குடிப்போ
உம்
இப்ப சூப்பு வைக்க முடியாதுல்ல வெயில் டைம் சூடாயிடு
ஆஹ் நா என்ன பண்ணுவே அப்டி கால் வாங் ட்டு வந்தாங்கனா நைட்டு வேக வச்சு வச் சிறுவ காலையில ஆட் ட்டுக்கால் பாய மாரி பண்ணிடுவே அது இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு அது என்ன ஈஸி தானேப்பா வெங்காயத்த நல்லா வதக்கி தக்காளி வதக்கி தேங்கா வ அரைக்கணு தேங்கா முந்திரி உடச்ச கடல பச்ச மொளகா கசகசா இது எல்லாத்தையு போட்டு நல்லா அரை வச்சு வச்சக்கணு நல்லா நறை நல்லா நைஸ் ப அரைச்சுடனும் அரைச்சிட்டு வெங்காய தக் களி நல்லா வதக்கி கொஞ்சமா மிளகாத்தூளு மஞ்ச தூளு உப் எல்லா போட்டு வதக்கி கிட்டு இந்த அரைச்ச பேஸ்ட அதுல ஊத்தி போட்டு வேக வைக்கணு நம்மளுக்கு எத்தன நம்ம நைட் வேக வச்சு வச்சுடுவோ அதனால எனக்கு ஒரு விசில் ரெண்டு விசில் போது நல்லா அழகா சூப்பரா வெந்துட்டுருக்கு இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டா நல்லா சூப்பரா இருக்கு
இவ்ளோ தானா
அவ்ளோதா பாயான்றது என்ன ஒன்னு இல்லல்ல
ஆனா எல்லாரு சொல்லுவாங்க பாயா பாயாசு ஆனா நான் சாப்பிடுதே இல்ல தோழி அத
ஆஹ்ஹ அது ஒண்ணு இல்ல ஆப்பத் த்துக்கு இடியாப்பத்துக்குல்லாங் கூட நல்லா இருக்கு
நாங்க ஆப்பலா இடியாப்போ இடிாப்பத்துக்குல்லா நாங்க பால் மட்டுந்தா தோழி
உம் எங்க வீட்ல நாங்க ஆப் பொ இடியப்பொல்லா சக்கர பால் போட்டுதா சாப் டுவோ இவர் மட்டு எப்போவாது கேப்பாரு இடியாப்பொ நல்லா இருக்கு அப்டின் னு அதனால அவருக்கு மட்டு அந்த இடியாப்பொ ஒரு ரெண்டோ மூணோ செஞ்சு குடுத்துருவ
ஓ ஓகே வீட்லயே செய்வீங்ளா தோழி இடியாப்ப மாவ் அதுக்கென்னா மாவு அரிசி மாவா
வெறு அரிசி மாவுதா பச்சரிசி மாவுதா உம் வெறும் பச்சரி சி மாவு நல்லா பச்சரிசிய கழுவி வெயில்ல காய வெச்சி நல்லா பவுட்ரா அரச்சி வெச்சிக்கணு நம்மளுக்கு தேவப்படும் போது லைட் டா ஒரு சிட்டிக உப்பு போட்டு சுடுதண்ணி தெளி சி நல்லா பெசயணு
ஓகே
முருக்கு அச்சுல இடியாப்ப பிளியரது இருக்
ஆமா ஆமா தோழி
ஆ அதுல நல்லா பிழிஞ்சி இட்லி குண்டான்லையோ இல்ல நம்மகிட்ட பிழியிர பாத்ரொ இருந்தாலு பிழிஞ்சி விட்ருணு நா ஏ பையனுக்கு அப்டிதா செஞ்சி குடுப்பே
ஓகே தோழி இப்ப பால்லா தேங்காப் பால் குடுப்பீங்களா இல்ல நார்மல் க பால குடுப்பீங்களா கடயில வாங்குற பாலு
தேங்கா பத்த இருந்துச்சுன்னா தேங்கா பால் எடுத்துருவ தேங்கா இல்ல அப்டின்னா தேங்காலாம் சாப்பிட்டா அவனுக்கு நெஞ்சு கறிக்கு கோ அப்படின்னா வெறும் பால் இருக்குல அதுல லைட்டா நாட்டு சக்கரை போட்டு
ஆமா தோழி
ஆனா அவனுக்கு முக்கா வாசி வீட்டுல செஞ்சது தான் குடுப்பேனே வெளியே வாங்க வேற எதுவும் குடுக்க மாட்டேன்
ஓகே சரி ஓகே ஓகே
உம்ஹ்
ஏன்னா இப்ப எல்லாரும் அப்படித்தானே கடைக்கும் அவங்க பசங்கல்லாம் கூட கடைக்குதான் சாப்பிறாங்க கடையில
ஆமா எல்லாருமே இப்ப கடைல தா கட வச்சா நல்லா வியாபாரொ ஆவு இப்ப இருக்க பிள்ளைங்கள நம்பி
ஏனா அவ்ளோ யாரு விரும்பி சாப்புட மாட்றாங்க
டீனா கூட கடைல தா அவுங்க போய் வாங்கி குடிக்கிறாங்க வீட்ல போட மாட்றாங்கங்க அப்பறோ என்ன
ரில ஒரு பால் பாக்கெட் வாங்கினு வந்து கொதிக்க வச்சு குடி ச்சா அது என்ன ஆக போது
அது முடியில அதனாலதா சொல்றேன் சோம்பேறிதனதாங்க காரணொ நம்மென்ன பத்து இடியாப்பமா பிழிய போறோ ரெண்டே ரெண்டு இடியாப் பந்தா பிழிய போறோ கொழந்த எவ்ளோ தாங்க சாப்டபோது சொல்லுங்க ஆனா இங்க வித்துட்டு வருவாங்க மூணு இடியாப்பம் பத்துருபானு
ஓகே தோழி இப்ப அதுவே நம்ப பச்சரிசி இந்தா அர்ச்சு வச்சுப் னா நம்ப அததா எப்ப வேணுமானாலு சுட்டுக்குலா வே வச்சுக்லா
இட்லி சுடலா நீங்க இடியாப்போ அது இடியாப்பொ சுட்லா அந்த பச்சரிசி மாவுல அப்றோ நீங்க தோச மாவு எப் பயாது வாங்குனீங்கன் வச்சுக்கோங்ளெ ஒரு தரியா அந்த பச்சருசி மாவே போட்டு ஆப்பொ சுடலா
ஆஹ்
நா முறுக்கு சுடுவ அடிக்கடி அதனால எங்க வீட்ல எப்பய்மே பச்சரிசி மாவு இருக்கு
ஓகே ஓகே தோழி வீட்லயே செய்வீங்ளா
ஆமம்பா முறுக்கு சுடுவே ஒரு பத்து முறுக்கு சுட்லா வா ரத்ல சும்மா கொஞ்ச க மாவு போட்டு அவனுக்கு மட்டு நாங்க எல்லாத் சும்மா ஆளுக்கொன்னொன்னு சாப்ட போறோ அத்னால செஞ்சு வப்பே அவனுக்காக
ஓகே தோழி
அதா நீங்ளு செஞ்சு பாருங்க வீட்ல செய்யறது ரொம்ப பெஸ்ட்டு நம்ப வேல வெட்டிக் போவாம் வீட்லருக்கும் போது செஞ்சா பசங்க என்னாஸ் நெனைக்குங்க சாப்புடுங்க
சரிங்க தோழி
ஓகே
ம் நன்றி தோழி தேங்க்யூ